ஹலோ
அ ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் சாப்டீங்ளா ஆ சாப்ட்டாச்சு என்ன பண்றீங்க
நா இப்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கே
ம் என்ன ஒர்க் பண்றீங்க
இது கேப்ச்சா ஒர்க் இருக்குல்ல
ஆ ஓக்கே ஓக்கே ஓக்கே என்ன சாப் என்ன சமைச்சீங்க
இன்னைக்கு ரசம் உருள கெழங்கு
ஆ ஓக்கே ஓக்கே
நீங்க என்ன சிஸ்டர் சமச்சீங்க
நா இட்லி சட்னி
ஓக்கே சிஸ்டர்
சாப்டீங்ளா
ஆ சாப்ட்ட சிஸ்டர் ஆப்டர் நௌன் சாப்டாச்சு இப்ப இது கொஞ்சோ டைம் ஆகும்
ஓக்கே ஓக்கே தம்பிக்கு என்ன ஃபுட்டு் குடுப்பீங்க
தம்பிக்கு இத ஸ்கூலுக்கா இல்ல எதுக் கேக்குறீங்க அ ஸ்கூலுக்கு இந்த தேங்காசாதம் கீரை சாதம் இல்லன்னா எப்பயாச்சும் கொழம்பு இருந்துச்சுன்னா அத கட்டிகிட்டு போவாங்க
கொஞ்சோ சவுண்டு உங்க பேக்கிரவுண்ட்ல எதோ நாய்ஸ் கேக்குற மாறி கேக்குது கொஞ்சோ கிளியரா இது பண்றீங்ளா
அ இப்ப கேக்குதா சிஸ்டர்
ஆ இப்ப கேக்குது
ஆ ஒரு
ஆ தேங்கா சாதம் தயிர் சாதம் குடுப்பீங்ளா ஹெல்தி ஃபுட் என்ன குடுப்பீங்க தம்பிக்கு
ஹெல்தி ஃபுட்டு ஸ்நேக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த அ கடல இருக்குல்ல நில கடலை
அ நிலக்கடலை
ஆ அத அது அவிச்சி குடுத்துடுவே ஆ அவிச்ச கடலை இது
பச்சைக்க பச்ச பயிறு
ஆ
அதுக்கு கப் பாதாமு பிஸ்தா முந்திரி அந்த மாறில்லா குடுப்பீங்ளா
டேட்ஸ்சு அப்றோ அந்த ட்ரை ட்ரை நட்ஸ் அதெல்லா இருக்கும்ல்ல
அதெல்லா வாங்கிட்டு போயிட்டே சிஸ்டர்
தம்பி எப்டி இருக்கா நல்லா இருக்கான்னா
ம் நல்லாருக்காங்க சிஸ்டர் இல்லங்க சாப்ட்டாங்க
உம்
நீங்க ஸ்கூலுக்கு என்னன்ன லன்ச் ப்ரிஃபர் பண்ணி அனுப்ச்சுடுவீங்க
எனக்கு குட்டி பாப்பா இருக்கு ஒன் மந்த் த்ரீ அ ஹா ஒன் இயர் த்ரீ மந்த் பேபி
அ
குட்டி பாப்பா தா பாப்பாவ வச்சுட்டு வீட்லதா இருக்
அவங்களுக்கு என்ன சொத்து பிரச்சனைன்ன
உங்களுக்கு மார்னிங்ல இட்லி குடுப்பே சாம்பாரு இட்லி அந்த மாறி
ஆ
மதியத் இப்ப சம்மர் டைம்ன்றதுனால ரைஸ் கஞ்சி இல்ல தயிர் சாதம்
ஆ
அந்த மாறி குடுப்பே அப்புறோ பனானா குடுப்பே அப்றோ ஈவினிங் டைம்ல ராகி கஞ்சி குடுப்பே
அ
அப்றோ கொஞ்சோ விளையாட்ற டைம்ல ஸ்நாக்ஸ்சு அந்த மாறி குடுப்பே பிஸ்கெட்டு பிளைன் கேக்கு அந்த மாறி குடுப்பே சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு சாப்ட்டுட்டு விளையாடிவாங்க நைட்ல திரும்பவு நைட்ல இட்லி குடுப்பே
ம்
மார்னிங் மார்னிங்ல ஒரு சில டைம் டிஃபன் குடுப்பே அப்டி இல்லன்னா சாதம் சாம்பார் குடுப்பே
ஓக்கே சிஸ்டர் சேரி
அந்த மாறி கேரட் ரைஸ் குடுப்பே பருப்பு சாதம் கீர சாதோ குடுப்பே
ஸ்நாக்ஸ் ஐட்டோல்ல செரிமானோ ஆகுமா
ஆ ஸ்நாக்ஸ் வந்து குட்டி குட்டிவாது தான் சாப்பிட்றாங்க பிளைன் கேக்லாம் சும்மா ஒரு அதா அதுல பாதி சாப்பிடுவாங்க
ஆ
ஒரு பீஸில பாதி சாப்பிடுவாங்க குட்டி பீஸ்ல
ஆ
அவுங்களுக்கா ரொம்ப பசிட்டுச்சு அப்படின்னா அத வாங்குவாங்க
ஆ
எப்படி குடுப்போன்னா அவுங்க விளையாடுற டைம்ல குடுப்போ சாப்பாடு குடுத்துட்டு அந்த மாரில்லா குடுக்க மாட்டோ சாப்பாடு குடுத்துட்டு அவங்க தூங்கி எந்திரிச்சு விளையாடிட்டு ரொம்ப நேரோ இருந்து வராங்க அப்ப குடுப்போ
ஆ
அந்த மாரி இருக்கும்போது பாப்பாவுக்கு குடுத்தா வாங்கிட்டு சாப்ட்டு விளையாடுவாங்க
அது பெஸ்
நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதுங்களா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் எனக்கு
ம் அதா கேக்கே உங்கள ஆ கேக்குது கேக்து வாய்ஸ் பிரேக் ஆகுதா என்னன்னு கேக்குறே அதனாலதா
இல்ல இல்ல கிளியராதா கேக்குது
ம் பாப்பாக்கு அந்த மாரி குடுப்பே இன்னும் அதா கொஞ்ச சோ வளரன்னு சொல்லில உங்களுக்கு கொஞ்சோ செரிமானோ ஆவர பொருள் குடுக்குறதுக்கு
ஆமா
அதனால அடியே கொஞ்ச கொஞ்சமா ஹேட் பண்ணிட்டே வரே
இந்த தேங்கா பால் ராகி பால் இதெல்லா கொஞ்சோ குடுத்தீங்கன்னா கொஞ்சோ ஸ்ரெண்த்தா இருக்கும்
ஆ அது குடுக்கலா அதுக்கப்றோ வந்து இடியப்போ இடியப்போ குடுப்பே அது சாப்பிடுவாங்க பாப்பா
சரி சரி
ப்படி கொஞ்ச கொஞ்சோ ஆட் பண்ணிட்டே வர்றது பாப்பாக்கு
ஆ அப்புறம்
அப்றோ உங்க
வாய்ஸ் பிரேக் ஆகுதே கொஞ்சோ
இப்ப கேக்குதுங்க
ஆ இப்ப சேரி சிஸ்டர்
ம் வேற ஏதாச்சு
ஆ வேற வீட்ல என்ன பிரிப்பர் பண்றமோ அது மேக்சிமம் ஆ கட இதெல்லா அவாய்ட் பண்ணிக்குவே வீட்ல என்ன வீட்ல என்னாச்சு செஞ்சு குடுத்திருவே
ஓகே ஃப்ரூட்ஸ்ஸுல்லா குடுப்பீங்களா பனானா ஆப்பிள்ளு
ஃப்ரூட்ஸ்ஸுல ஆ ஃப்ரூட்ஸ் குடுத்துதுடுவே சிஸ்டர் பனானா ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாப்பழே
ம்
இந்தமாரி கொஞ்சோ குடுத்துவுடுவாங்க
எல்லா ஃப்ரஷ் ஜூஸ்ல்லா போட்டு குடுப்பீங்களா
பரஜ்ஜூ ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து சம்மர்ரு ச சம்மர் டைம்ல குடுத்துட்ருதோ இப்ப எங்க க்ளைமேட் கொஞ்சோ சேஞ்ச் ஆவுதுல அதுனால கொஞ்சோ ஒத்துக்க மாட்டேங்கது
அப்டிங்களா
அதுனால இப்ப கொஞ்சோ பேசுறதில்ல
ம் ஆ
நீங்க பாப்பாவுக்கு இந்த மாரி அ இது மால்ட்டு அந்த மாரி ட்ரை பண்ணீங்களா
ஆ அந்த மாரி எது ட்ரை ட்ரை பண்ண ரைஸ்ஸு இட்லி அந்த மாரி தா குடுத்துட்ருக்
ஆ இது ஏ பி சீ மால்ட்டு பால்ல கலக்கிட்டு பாங்கல்ல
ஆ அ இன்னு நா ட்ரை பண்ணுல
ஒ ஓ
பண்ணல ஆனா அது கேட்டுகிட்டு இருந்தே அது ட்ரை பண்ண நல்லா இருக்குமா பாப்பாக்கு அப்டின்னு ஏ பி சி மால்
என்னா அது நம்ம என்ன சொல்றது வீட்லயே செ வீட்லயே பிரிப்பர் பண்ணி குடுக்காலால்ல என்னன்னா கேரட் பீட்ரூட்டு கேரட் பீட்ரூட் ஆப்பிள் மூனையுமே மீக்ஸ் ஆ உங்க வாய்ஸ் கொஞ்சோ விட்டு விட்டு கேக்குது
ஹலோ
ஆ சிஸ்டர் கொஞ்சோ கிளியரா ஓ இது உங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகுது
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ இப்ப கேக்குது சிஸ்டர் முன்னாடி கொஞ்சோ வாய்ஸ் ப்ரேக் ஆச்சி
அப்டியா அதுதா பாப்பாக்கு அந்த மாரி குடுத்துட்டு வரே கொஞ்ச கொஞ்சமா இம் கேரட் ரைஸ் அதிகமா போடுறோ ட்டு
ஆ ஆ
பருப்பு அதெல்லா மசிச்சி
அங்க என்னது இது அந்த ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இத இத மட்டு சேக்காம அதுல கொஞ்சோ நட் ஸ்ஸு கொஞ்ச நம்ம சேத்து பிரிப்பர் பண்ணி வச்சிட்டோனா அவுங்க அந்த டேஸ்டுக் குடிப்பாங்க நட்ஸ்ஸு ஒட இந்த மக்கானா சொல்லுவாங்கல்ல தாமரை விதைகள்
ஆஆ ஆமா ஆமா
அதுவு கொஞ்ச சே அது அது ரொம்ப ஹெல்த்தி அது அத நம்ம சேத்துக்கிட்டோனா அவுங்க அந்த டேஸ்ட்டுக்கே கொஞ்சு குடிப்பாங்க அது
இது மூணையும் ஃபிக்ஸ் ம் மிக்ஸ் பண்ணி அரைக்கணுமா மிக்ஸில
ஆ ஆமா சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இந்த நம்ம வந்த ஆ ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது மூணையுமே சம அளவு எடுத்து நம்ம கட் பண்ணி வெயில் அடிக்கிதுல்ல நல்ல வெயில் அதுல காய வச்சியிடக் கூடாது இந்தஸ் சூரிய ஒளியோ பதமான வெயிலுன் சொல்லுவாங்கல்ல வீட்டுக்குள்ளே காய வெக்கணு அத்
அதுதா ஃபேன் காத்துல அந்த மாதிரியா
ஆ ஆமா ஃபேன் காத்துல காய வைக்க நாம வெயி இல்ல நம்ம காய வச்சுனா அதோட சத்தெல்லா இதாய்டு
அப்சர்வ் பண்ணிக்கு ஆமா ஆமா
ஆ அதனால நம்ம வெயில்ல காய் வைக்காம வீட்டுக்குள்ள காய வைக்கணும் இதெல்லா நம்ம வந்து லைட் ட்டா வறுத்து நம்ம சேத்துக்லா அந்த பாதாம் முந்திரி ஆ து அந்த அப்றோ இது ஏலக்கா சிக்கு
ம்
நம் நமக்கு எ என் என்னென்ன நட்ஸு தேவையோ அதெல்ல நம்ம சேத் எ இதோட கொஞ்சு மக்கானா மக்கானாமே கொஞ்சு லைட்டா நம்ம வறுத்து சேத்துக்கணு எல்லாமே சேத்து அ அ அம்ச்சிட்டோனா பொடி பண்ணி வச்சிக்கலா
ஓகே ஓகே
காலேக் நைட்டு பால்ல கலந்து குடிக்கணு ஆ
ட்ரை பண்றோ இனிமேதா ட்ரை பண்னு சிஸ்டர் இன்னும் எனக் தெரியாது அது எப்டி பண்னுனு பாப்பாக்கு நார்மலா குடுக்க ரைஸ் மட்டு நான்வெஜ்யுமே அவ்ளுக்கு எக்கு தவர வேற எது நா குடுக்கல இன்னு சிக்கனு அந்த மாரி அவுங்க எதுவு இன்னு வாங்கல ரைசே இந்த மாரி நார்மலா போயிட்ருக்கு நேர் கொஞ்ச கொஞ்சமா ட்ரை பண்ணு
எக்குக்கு அடுத்து அடுத்து மீன் சேக்க பாருங்க ஏன்னா சிக்கன் இதெல்லா கூட சதுல்ல மீன் சேத்தீங்கன்னா இன்னு கொன்ச் நல்லது ஏன்னா நம்ம இப்பயே சேத் த்துட்டோனா அவ்ங்ளுக்கு ஈஸியா அக்கப்ரோ பெரிய பிள்ளை ஆக ஆக அப்றோ அவ்ங்ளு சாப்பிட அடம் பிடிப்பாங்க
ஆமாமாம்
இது கொன்ஜ் கொஞ்சமா சேத்துட்டனா கொஞ்ச ஈஸியா இருக்கு
ஆமா ஆமா பெஸ்ட்டு நீங்க தம்பிக்கு என்னன்னா தம்பி என்னன்னா நான்வெஜ்லா சாப்டுவாரு
தம்பியாய் எல்லாமே குடுத்து பழக்குனே அவ்ங்க ஏ இப்ப சாப்புறதே சிக்கன் மட்டுன்தா சாப் ப்புரா அதூ சிக்ஸ்டி ஃபை மட்டு தா சாப்றாங்க
அப்டிங்ளா ஃபிஷ்ஷு
ஆ ஃபிஷுமே ஃப்ரை பண்ணா ஒரு பீஸ் அதுக்கு மேல சாப்ட மாட்டாங்க
எஃகு அவிச்ச எஃகு
ஆஆ சுத்தமா தொடவே மாட்டாங் ஆனாக்கஸ் ஸ்கூல்ல வந்து ஹெல்தி ஃபுட்ஸ் குடுக்றனால அவங்க டென் டேபிள் மாதி போட்டு கொடுத்துருவான் இந்தந்த டேல இதா கொண்டு வரணு அப்டின்னு
ஆமா ஆமா ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்ப வனஸ்டேயா வனஸ்டே நான்வெஜ் எடுத்துட் தோரன்ணொ அந்த மாரி
ஆம்மா இவுங்க ஸ்கூல்ல வந்து ஒர் அ ஒரு நாள் விட்டு ஒர் நாள் எக் கொண்டு வர சொல்லிருக்காங்க. சோ அது இப்ப குடுத்து கலக்கறதுனால கொஞ்செ கொஞ்செ பழகிக்கிறாங்க.
அ அ... அப்டெ க பழகிட்டாங்கன்னா அவுங்களுக்கு சாப்புட இதுவாயிடு எதுவு தெரியாது சாப்புட ஒரு ஃபீல் வராது. புடிக்ல அப்படின்ற மாதிரி.
ஆம்மா ஸ்கூல்லா ஒண்ணு சொல்லமுடியாது, வீட்லன்னா நம்மள்ட்ட அடம்புடி பாங்க
நீங்க வேற ஏதாச்சி, இது பண்ணுவீங்களா ட்ரை பண்ணுவீங்களா சிஸ்டர்.
என்னாது சிஸ்டர்.
நீங்க வேர எதாச் சு ட்ரை பண்ணுவிங்களா புதுசா
சிஸ்டர்
அ. அதுதா இந்த புட்டு ராகி புட்டு,
அதல்லாம் பண்ணதில்ல சிஸ்டர், அ
அ
நீங்க செய்வீங்ளா.
அ.. நா புட்டு செஞ்சிருக்கே இந்த அவள் புட்டு செஞ்சிருக்க
ஆ
அவள்ள புட்டு செய்வாங்க தேங்கால்லா அரச்
ஆ
அந்த அவுள்ள வறுத்து, அத மிக்சில அரச்சு அந்த ஆவி கட் டியே அந்த உதிறி உதிறி ஆக்கி அத ஒரு ஆவி இது பதத்துல இது பண்ணி, ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்